ஆ வணக்கம் நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு
என்ன சாப்ட்டீங் நா வந்து இட்லி சாப்ட்ட
ந பு நா பூரி மசாலா சாப்ட்ட
அப்டிங்ளா ம் ம் எப்போ என்ன பண்றீங்க வீட்ல
நா இப்போ வீட்ல சும்மா உக்காந்துருக்கே ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்தா பண்லாமா அப்டின்னு யோச்சிட்டு இருக்க
ஆ அப்டிங்ளா இல்ல நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க் போய்டீங்ளா
நானா நா ஹவுஸ் ஒய்ஃப்
ம் ஓகே ஓகே நீங் காலேஜ் காலேஜ்லா போனீங்ளா
ஆ நா காலேஜ் போய்ருக்கே பி எஸ் சி படிச்சிருக்க
ஓ பி எஸ் சி பி எஸ் சி கம்யூட்டர் சைன்ஸ்சா
ஆ ஆமா நீங்க
ஒ நா வந்து பி சி எ முடிச்சிருக்கே பி சி எ முடிச்சிட்டு இப்ப வீட்லதா இருக்க இப்போ நெக்ஸ்ட் டிகிரி வந்து கரஸ்ல வந்து எம் பி ஏ போலான் இருக்கே
ம் வேற எதுவு வேலைக்லா எதுவு ட்ரை பண்ணலயா
இல்ல அதா இப்ப வந்து நா வந்து எம் பி ஏ வந்து மெட்ராஸ் யுனிவர்சிட்டில வந்து அட்மிஷன் வாங்கி ஃபில் பண்ணி குடுக்குணு அது ஜாயின் பண்ணிட்டுக்கு அப்றமா வந்து தேடலா அப்டின் சொல்ட்டு இருக்க
ம் ஓகே ஓகே ஆமா இப்போலா நம்ம ட நறைய ஸ்கில்ஸ் வளத்துக்கிட்டா தா வேலயே கெடைக்கு
ஆமா இந்த அ ஆ இது அந்த பேக்கேஜ்ஜு வந்து ஏற ஏற வந்து நம்மளுக்கு வந்து நம்ளோட ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணிடு அப்பதா வந்து அந்த இருக்க முடியு இப்போ இருக்க ஜென்ரேஷனு சர்வே பண்ண முடியு
ஆ ஆமா கண்டிப்பா அத நோட் பண்ணிதா ஆகனு
ம் அதெல்லா ஆச்சுன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரே மாரி ஒரே சைலப்
ம்
அதனாலே வந்து அந்த டிம் அதுக்கு வந்து கொஞ் பத்து பேரு தா அந்த கம்பென்ல எடுக்காங் பேஸ் ஆவு அப்டின்னா நூறு பேரு வந்து அந்த கம்லெயின்கு அப்ளை பண்ணுவாங்க இப்பன தொண்ணூறு பேர் ரிஜெக்ட்டாவு
அது மட்டு இல்ல இன்னக்கி லைஃப்ல பாத்தீங்கன்னா நெறய பேரு யங்ஸ்டர்ஸ்ல்லா நெறய ஒரு ஒரு கோர்ஸ் எடுத்தாங்கன்னா நெறய பேரு வெளில வராங்க வருஷத்துக்கு ஒரு கம்பெனில இவ்ளோ பேருக்கு தா அலாட் பண்ணிருப்பாங்க அப்போ மிச்ச உள்ள பேரு கெடக்கிற வேலக்கி தா போற மாரி இருக்கு
ம் இப்பவே நெறய பேரு வந்து இந்த காலேஜி ரெண்டு டிகிரி முச்சிட்டு மூணு டிகிரி முச்சிட்டு தா வந்து சொமோட்டோ ஜப்டோ ஸ்விக்கி அந்த மாரி ஓட்டிட்டு இருக்காங்க ஒர்க் இல்லாம
ஆமா டெலிவரி பாய்ஸா ஓட்டிட்டு இருக்காங்க வேல இல்லாமலா இல்ல
ஆனால நா வந்து எல்லாருமே எல்லாரு போற திசயிலே வந்து எல்லாரு போணும்னு நினக்கிறாங்க ஏன்னா வந்து அது வந்து பேக்வேஜ் அதிகமா தா இருக்கு சம் சேல்ட்ரிலா அதிகம தா வரும் பட் ஆனா வந்து நம்ம ஸ்கில்ஸ் வந்து அதுக்கேத்த மாரி இருக்கணு ரெண்டு மூணு ஸ்கில்ஸ் இருக்கணு
ஆமா நம்ம ஸ்கில்ஸ் அப்பப்போ மாஷோ மாஷோ நம்ம அதாது எப்டி சொல்றது ஒவ்வொரு டைம் அந்த இதுக்கு இப்போ டரெண்டல என்னருக்கோ ஆ அப்டேட் பண்ணிகோ
இப்ப என்ன டரெண்ட்லருக்கு ஏய பைத்தான் அதா ட்ரெண்ட்லருக்கு அப்பனா முன்னா பண்ணா அந்த பைத்தான் ஏ அதிகமா அத பத்தி தெரிஞ்சு அத அத பத்தி படிக்கணு ஒ அந்த போசஸ்லா
ஆமா ம்
அப்புறோ இப்பல்லா வந்து நிறைய இன்ஸ்டியூட்லாருக்கு அதுல
நா இன்னு சொல்ல போனா இந்த இன்ஸ்டூ டுமே பாருங்க நிறைய பேர் இதையே ஒரு தா பெனிஃபிட்டா வச்சு நல்லா சம்பாதிக்கவு செய்றாங்க
கரெக்ட் ஏன்னா வந்து யாருக்கு ஒர்க்கடிக்க மாட்டேது அவங்க அவ அவங்களு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க அது கிடைக்காத பச் அவங்க இந்த இன்ஸூட்லா போக ஆரம்பிக்றாங்க எல்லாரு இப்ப தா அத அத பிஸ்னஸ் ஆய்டுச்சு இப்போ இஸூட்லா பஸ்ட்லா வந்து அங்கங்க ஒண்ணு ஒண்ணு அப்படிதாருக்கோ இப்பல்லா வந்து ஒரு தேர்வு ரெண்டு, மூணுருக்கு
ஆமா இப்ப எங்க தெருவுலே பாத்தீங் ன்ன நாலஞ்சு இன்ஸ்டூட்ருக்கு அது மட்டுல்லாம ஃபேக் சர்ட்டிபிகேட் ஃபேக் கா இன்டர்வியூ இதெல்லாமே ஒரு சில இடத்துல ரெடி பண்ணி கொடுக்குறனாலயே நிறைய இப்ப யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அத ப ஒரு நெறைய திறமை உள்ள ஒரு கம்பெனிக்குள்ள போய் நொலைய முட்ல திறம இல்லாதவங்க உள்ள போய் உக்காந்துக்கறாங்க
கரெக்ட் எங்க வீட்டாண்டி ஒருத்தவங்க வந்து இந்த ஃபேக்ரேட்ல இது பண்ணி அப்ப வந்து போனாங்க
ம்
போயிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் அனா ஒன்இயர், டூஇயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க ஆனா வந்து அவங்களுக்கு கண்டுபுடிச்ட்டாங்க கண்டுபிடிச்சி வந்து ஒர்க்ல எந்த இது பண்ணிட்டாங்க ஆனா அவங்க வந்து இந்த பலத்தை கிச்சிதா அந்த டூ இயர்ஸ்
ஏன் ஃப்ரெண்டு அப்படிதா ஒரு பொண்ணு வந்து ரெண்டு வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ்ருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போயிருச்சு ஆனா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸு மூனு சொன்னா ஆனா பாத்தீங்ன்னா ரெண்டு வருஷம் சொல்லிட்டு சேலரிமே பாத்தீங்ன்னா எண்பதாய்ரூவா அப்டின் சொல்லி உள்ள போயிட்டாங்க ஐ டி ஃபீல்ல ஆனா உள்ள போய் ஒன்னும் மே தெரியாம சீனியர்ஸ் கிட்ட திட்டு வாங்குவாங்க அப்புறோ அவுங்ளே இது நமக்கு செட் ஆகாது அப்டின்ட்டு வெளில வந்துட்டாங்க அந்த ஒரு இதுல
இல்ல அது போறுது ஓகே தா அந்த மாரி போலாம் இப்ப ஆனா வந்து அதுல போயிட்டு நம்ம வந்து அதுக்கு அங்க போயிட்டு கத்துக்கணு கத்துக்காம அப்டியே இந்தோம்னா மே அக்கா நம்ம அவுங்குளுக் தெரிஞ்சிடும்
ம்
அங்க போயிட்டு அதுக்கேத்த மாரி நம்ம அங்க இருக்கற மாரி நம்ம கத்துக்குனு போனா பிரச்சனயே இல்ல
ஆமா கத்துக்கிட்டு நம்மோ நெறையா பேர்ட்ட இது பண்ணாதா சீனியர்ஸ்ட்ட திட்டு வாங்கனாதா நம்மளால கத்துக்குட முடியு நெறைய விஷ்
ஆமா ஆமா ஆமா பட் ஒரு டூ இயர்ஸ் அப்டிதா இருக்கும் எந்த ஒர்க் போனாலுமே கஷ்டமா தா இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அப்றோம் போக போகதா வந்து அப்டியே செட் ஆய்டோ அப்புறோ பிரச்சனயே இர்க்காது
நீங்க ஐ டி ஃபீல் தாண்டி ஐ டில தா வேல தேடிக்கிட்ருக்கீங்ளா
இல்ல அப்பல்லா இல்ல நா வந்து அந்த ஐ டி ஃபீல்டு போ வேணா சொல்ட்டு முடிவு எடுத்ருக்க
சேர் செரி ஆனா இப்போ ஏ ஐ இல்ல அத வந்து ரீப்ளேஸ் பண்ணி வருதுல்ல ஃபியூச்சர்ல அந்த ஜாப்லா இல் இல்லாம போய்டோ அப்டின் சொல்றாங்க
ஃபியூச்சர்ல வந்தா அப்ப பாத் லா பிரச்சன இல்ல அது அதுக்கேத்த மாதான படுச்சிருக்கேல பி சி ஏ படுச்சிருக்கே வந்து பிஸ்னஸ் கேட்டா அது இது கோர்ஸ் ஒண்ணு அது படிக்கும் அப்புறோ சொல்ல அப்புறோ வந்து இப்ப இப்போ ஒர்க் போற டைம்ல வந்து இன்னொரு இன்னொரு டிகிரியு போல்லா கரஸ்ல நம்ப்ளுக் வந்துருச் இப்போ அந்த ஒர்க்கும் இப்போ யாருக்குமே வந்து ஸ்டார்டிங் போவ் கம்பெனி போனா ஒண்ணுமே தெரியாம தா போவாங்க அது உள்ள போயிட்டு கப்புமா தா ஓ இது இவ்ளதானா அப்டின் சொல்ட்டு ஈசா கத்துக்க முடியும்
ம்
ப்போ தேரியா படிச்சு கத்துக்கற்த விட பிராக்டிகலா பண்ணிக்கத் துக்குனா வந்து அப்டியே தெரியும் நம்ப்ளுக்கு ஓரளவு இன்னு எவ்ள் நேனு அப்டின்னு சொல்லிட்டு தேரியா படிக்கும் போது கஷ்டமா தா இருக்கும் உண்மைய்லே அது பிராக்டிக்கல்ல பண்ணும் மோது ஈஸ்
ஆனா முன்னானத்துக்கு இப்போ அது பரவாயில்லன் நா நெனைக்கிற ஏன்னா முன்னாடி தேரியா படிச்சு எல்லாரும் மனப்பாட பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப நமக்கு நெறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா வீடியோவா ஃபார்மேட்ல நமக்கு சும்மா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி ரொம்ப எளிமையா எல்லாமே வந்துருச்சு
இப்பல்லா க்ளாஸ் போய் தா படிக்கணுன் அவசியமே இல்ல யூடியூப் இருக் கு சேட் ஜி பி டி இருக்கு கூகுல் இருக்கு கு அந்த மாரில்லா இருக்கு ஜஸ்ட் ஒரு ஒரு லேப்டாப் இருந்தா போதும் ஈஸியா கத்துக்லா எல்லாமே ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் டப்புன்னு சீக்கிரமா கத்துக்கணுன் ட்ரை பண்ணா வந்து எதுவுமே கெடைக்காது கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுனோ ஆமா அப்ப தா வந்து நம்ளுக்கு வந்து அந்த அது ஏத்த மாரி கெடைக்கும் பிளாட்ஃபார்ம்மு
ம் ம்
அந்த மாரி இருக்கு ஆனா இப்ப வந்து மேக்சிமம் வந்து நறைய பேர் என்ன பண்றாங்கனா அப்ராடு போறாங்க ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்றாங்க வராங்க பிசினஸ் பண்றாங்க அந்த அதுதா இப்ப வந்து ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஆனா அது வந்து யாருக்குமே தெரியாது அவ்ளோ பேருக்கு
பாத்தீங்னா மத்தவங்கள்ட்ட அடிமையா வேலை பாக்கிறது புடிக்காதுல சோ அவங்க சம்பாதிச்சுட்டு வந்து பிசினஸ் பண்ணலா அப்படிங்கிற ஐடியால இருப்பாங்க
ஆமா இப்ப வந்து நம்ம ஒர்க் போறோன்னு பாத்தீங் ஒர்க் பண்ணா வச்சுங்களே அது வந்து நிரந்தரமான வேலையான்னு கேட்டீங்கனா இல்ல அதே நம்ம பிசினஸ் பண்ணமுனா பிரச்சனயே இல்ல ஜாலியா இருக்கலா ஆனா நறைய பேரு என்ன பண்றாங்கனா வந்து பிசினஸ் பண்றன்னு சொல்ட்டு அது என்ன இதுன்னே தெரியாம அதுல போயிட்றாங்க
ஆமா ஒரு சரியான முயற்சிகள் இல்லாம அது அதாவது பிசினஸ் பண்றோ அப்டின்னா அதுல உள்ள எறங்கி நறைய விஷயங்கள அலசி ஆராயணு அதுக்கு முன்னாடி பாத்தீங்னா இவங்க யாராவது அந்த தொழில் வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட ரெண்டு வருஷோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கிறதுக்காக சின்ன சின்ன நுணுக்கங்கள்லா கத் துக்கிறதுக்காக போய் வேலையா பாத்துட்டு அப்பறோ முழுசா எறங்கலா எதுமே தெரியாம உள்ள எல்லா பணத்தையு போட்டு முடக்கி இருக்றவங்களு நறைய பேரு பாக்க முடியுது நறையா ஆனா இப்ப இருக்ககூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லா பா த்தீங்னா நறைய புது புது யோசனைகளோட வறாங்க
ஆமா அப்டி இருந்தா மட்டுந்தா
நறைய ஆப்லா கண்டு புடிக்கிறாங்க புது புது யோசனை இத வந்து மக்களுக்கு பயனுள்ள மாரியு இருக்கு ஒரு சில நேரோ இப்போ வீட்ல வயசானவங்கல்லா இருக்குறாங்க அவங்களுக்லா பாத்தீங்னா ஃபார்மசியில வந்து மெடிசன்ஸ் அ அதாவது மருந்துகள்லா சில நேரம் கெடைக்காது அப்போ என்ன பண்றாங்க அந்த இரவு நேரமா இருந்தாலு ஆன்லைன்ல டக்குனு ஆர்டர் பண்ணிக்கலா வீட்டுல ஆள் இல்லாத நேரத்துலயே நம்ம ஆன்லைன்ல போட்டா வந்துரு அப்டிங்க மாரி நறைய ஆப்ஷன்ஸ்லா இப்ப கொண்டுட்டு வந்ட்டாங்கல்ல ஆப் மூலியமா
ம்
ம்
இப்ப இப்போ அதெல்லா வந்து கத்துகினா மட்டுந்தா வந்து இப்ப முடியுமே ஏன்னா வந்து எல்லாருமே நம்மளுக்கு மேல தாண்டி போயிட்டே இருக்காங்க ஒரே எடத் குள்ள வந்து விழுந்தம்முனா ஒண்ணு பண்ண முடியாது அத தாண்டி எதாச்சு ஒன்னு ட்ரை பண்ணு சொல்ட்டுதா பண்ணிட்டு நெறையா
ஆமா கண்டிப்பா
ம், ம் அதுதா வந்து இப்போ என்ன பண்றாங்கனா வந்து நெறைய கோர்ஸஸ்லா வர ஆரம்பிச்சிடுச்சு அப்பறோ வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சட்டாங்க எல்லாரு பிசினஸ் பண்றது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து ஆ ஃப ஸ்ட் இந்த லாஸ்சு வரு எடுத்தோன ப்ராஃபிட்டு வரு
எனக்கு தெரிஞ்சு யாரிட்டையோ போய் அடிமையா அஞ்சாறு வருஷத்துக்கு வேலை பாக்குறதுக் கு அது ரெண்டு வருஷம் பொறுமையா இருந்து அந்த பிசினஸ்ஸ வந்து நம்ம முன்னேத்திரலா இல்லையா
ஆமா நானு அந்த பிளான்லதா இருக்கே ஏன்னா வந்து ஒரு ஒரு ப்போர் இயர்ஸ் ஒர்க் பண்ணோனா இப்ப நம்ம பிசினஸ் பண்ணோமனா அதுக்கு வந்து கொஞ்சு இன்வெஸ்மென்ட்ஸ் பண்ணனு இன்வெஸ்மென்ட்ஸ் பண்ணாம எதுவு கெடைக்காது ஆனா வந்து அதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கணு அனா வந்து ஒர்க் போயிட்டு அப்புறோ வந்து பிஸ்னஸ் பண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு
ம் அதுவு ஒரு நல்ல யோசன தா ஏன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் நம்ம வந்து மூழ்கிருக்க கூடாதுனு இல்
ம்ச் அது வந்து கடனு ஒருத்த வாங்கிட்டு போனா அதுகடைசி வரைக்கு கடனா தா இருக்கனு நம்ம இது பண்ணோனு வெச்சுக்கேயே அடைக்க முடியாது இப்பல்லா அதிகமா அந்த மாரி
பசங்களோட நெறையா பேர் வாழ்க்க கடன்ல தா போயி ஆனா எல்லாமே இ எம் ஐ லயே வாங்க ஆரம்ச்சுட்டாங்கல்ல
கரெக்ட் இ எம் ஐ எப்ப வந்துச்சோ அப்ப இருந்து இ எம் ஐ இ எம் ஐ தா
எது ஒரு போன் வாங்கினாலு இ எம் ஐ வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலு இ எம் ஐ ல தா போயிட்டு இருக்கு அவங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே அந்த இ எம் ஐல போயிட்டு இருக்கு
ஆமா ஆனா அது வந்து தெரியமாட்டேங்குது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்களோட பசங்களுக்கு வந்த அது வந்து அவங்களோட இதுல போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டலா இப்ப இவங்க வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிடுவாங்க
ஆமா
ஃபியூச்சர்ல யாராவது கட்டுற மாதிரி வரு அதெல்லா அவங்கள பசங்க கட்டுற மாரி வரு அதனால வந்து எப் எந் வொ இப்போ ஆ ஒரு டுவெண்ட்டி லே்ஸ் தேவைப்படுதுன்னா வந்து ஒரு பிப்டீன் லேக்ஸ் நம்ம சேமிச்சு வெச்சு ஒரு ஃபைவ் லேக்ஸ் இ எம் ஐ லோன்ம மை லோன் பிரச்சன இல்ல ஃபைவ் லேக்ஸ்ஸ நம்ம வெச்சுனு பிப்டீன் லேக்ஸ்ஸ லோன் வாங்குனோம்னா
அதே மாரி ஒரு சிலர் என்ன பண்ணிறாங்க அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ள ஒரு நாலஞ்சு பேருட்ட ரெண்டு ரெண்டா அப்படி வாங்கிறாங்க அத அடைக்கி கிறதுக்கு ரொம்ப செரமப்படுறாங்க ஒரு சிலர் ஒருத்தவங்கள்ட மட்டு வாங்குறதுன்னா அது வேற எல்லார்டையுமே வாங்குறதுனால அதுவுமே கொஞ்சோ பாதிக்கு இல்லையா
ஆமா கரெட்டு செரிங்க நம்ம அடுத்த கால்ல சந்திப்போ நம்முளுக்கு குடுத்த நேரோ முடிந்து விட்டது
ஆ கண்டிப்பா வக்கிரே நன்றி